கேக்குதா ப்ரோ
ஆ வணக்கோ தோழன் நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லா இருக்கே சொல்லுங்க
ம் ம் சாப்ட்டாச்சா
இல்ல மேம் இதுக்கு மேலதா சாப்புணு நீங்க சாப்ட்டாச்சுங்ளா
ம்ஹும்
ஆ கேக்கிதா ஹலோ
ஆ ஆ கேக்குது என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ சொல்லுங்கோ சொல்லு நா ஒர்க் ஒர்க் பண்ணிட்ருக்கே மேம் நீங்க ஒர்க் வேல வேல வேல பாத்துட்ருக்க
ஆ செரி செரி ஆ சி என்ன மாரி வேல பாக்குரிங்க சார் உ
நா இ இது இன்ஜினியரிங் ஐ டில ஒர்க் பண்றே மேம் ந நெட்வர்க் இன்ஜினியரிங்க்ல இருக்கே
நல்லது நல்லது ஆ லீ்வ் கெடைக்குமா வீக்லி ஒன்ஸ் லீவு கெடைக்குமா மந்த்லி ஒன்ஸ் லீவு கெடைக்குமா
இல்ல வாரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஃபை அஞ்சு நாள் தா மண்டே டு ஃப்ரைடே தா அதுக்கப்புறோ மிச்ச சேட்டர்டே சண்டே லீவ் இருக்கும் எப்பயாவ்து ஒரு டைம் மட்டு ஷிப்ட் மாறு எங்களுக்கு ஷிஃப்ட் பேசிஸ்ல மாறிட்டேருக்கு
நல்லது நல்லது நைட் ஷிப்ட் கூட பாப்பீங்களா
ஆமா ரெகுலரா நைட் ஷிப்ட் தான் இருக்கும்
ரெகுலராவே லைன் தான் பாக்குறீங்களா
ஆமா ஆமா எ போனா ஆமா டேல வ ரெஸ்ட் எடுத்துடுவேன் நைட்ல மட்டும் தான் நைட் லெவன் தேர்ட்டி ஸ்டார்ட் ஆகி இ மார்னிங் வந்து ஒரு சவன்னோக்ளாக் முடியும்
நல்ல நல்லது நல்லது இப்ப உங்கள ஆரம்பத்துல சா ட் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துருக்கும் இல்லையா
ஆமா ஸ்டார்ட்டிங்ல நம்ம வந்து தனியா நம்ம அ நைட் ஷிப்ட் போகணும் அப்டின்றப்போ ரொம்ப கஷ்டம் அது ஓரளவுக்கு பஸ்ட்டு ஒரு ஒ ஒன் மந்த் ஒரு மாசோ ரெண்டு மாசோ கொஞ்சம் டைம் இதாகும் அதுக்கப்பறோ பழகிடும்
இல்லன்னா சின்ன வயசுலயே நைட்டுக்கு தூங்கிட்டு டே மார்னிங் தான் ஒர்க் பண்ணிட்டுதா இருந் இப்ப அதான் பழகி இருப்போ ஆ இப்ப வந்து திடீர்னு நைட் தூங்காம இரு அப்டின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்
ஆமா டோட்டலா ஆமா ஆனா ஆ பொறுத்த வரைக்கும் ஒர்க் பொறுத்த வரைக்கும் டோட்டலா ஓரளவு கம்மியா இருக்கும் டேஸ்ல நார்மல் டேய்ல ஒர்க் பண்றப்போ எவ்ளோ ஒர்க் இருக்குமோ அதை விட ரொம்ப கம்மியா தான் நைட்ல இருக்கும்
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது சார் கேக்குது நான் நைப் ஹவுஸ் ஒஃப்பா தான் இருக்கேன்
சேர் சேரி
ம் ம் ம்
செரிம்மா
உங்களுக்கு நீங்க ஹார்ல ஸ்டே பண்ணிருக்கீங்களா வீட்ல தான் இருக்குங்களா
இப்போ நான் வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இப்போ இப்ப லாஸ்ட் ஒரு ஆறு மாசமா வந்து ஒர்க் ஃபரம் ஹோம் தான் நெக்ஸ்ட் ஒரு மூணு மாசம் வரைக்கும் ஒண்ணும் இருக்கு அத முடிச்சுட்டு திருப்பியும் ஆஃபிஸ்க் போற மாரி இருக்கும் அது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் வீட்ல இருந்தே பண்ற மாரி தான்
நல்லதுதான் ம் சரி சார் ம் உங்களுக்கு நான்வெஜ் வெஜ்லே சாப்ட புடிக்கலனா
பிரியாணி தான் பிரியாணி அந்த மாரி தான் பிரியாணி
நல்லது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டா நான் வந்து பிஏ படிச்சிரு
ஆ சேர் சேரிம்மா அதா டீச்சர் அதுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்க வேலைக்கு போறீங்களா இல்ல
இல்ல நான் வீட்லதான் இருக்கேன் நான் வீட்லதான் இருக்கேன் நப்ப ஆ பசங்களை பாத்துக்கணும் ஃபேமிலிய பாத்துக்கணுங்கறிறதுனால நான் வந்து வீட்லதான் இருக்கேன்
சேர் சேரி சேரிங்க
காம்படேட்டிவ் எக்ஸாம்கெல்லாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப வந்து ம்
செரி செரி செரி செரி இந்த காலேஜ்ல இருக்கப்போ ஸ்போர்ட்ஸ்ல இருந்த மேம் ஹாக்கி இருக்கு தெரியுங்கலா ஹாக்கி அதுல இருந்தேன் டீம்ல் இருந்தேன் காலேஜில் ஆ ஆமா
நல்லது நல்லது
ஆ சொல்
வெஜா ஒங்களுக்கு புடிக்கு அப்டினே
மிஸ் வெஜி இல்ன்னா ஸ்பெசிபிக்கா ஏதுவு இல்ல வெஜ்ஜின்னா எல்லாமே சாப்புடுவேன் அதுக்கு ஸ்பெசு அ புடிக்காதுல்ல நம்ம வந்து சாப்புடுவோம் பட் ஸ்பெசிஃபிக்கா வந் து இதா பிடிக்குனு ஒரு ஐட்டோ இல்ல நான்வெஜ்னா நம்மளுக் குந்து ஐயயோ எப்போமே சொல்லுவாங்க இல்லையா வெஜ் வந்து எப்போமே நம்ம சாப்புடுவோம் நான்வெஜ் வந்து வ மாசத்துக்கு ஒரு ரெண்டு நாளு நால் நாளு எடுப்போம் சோ அப்போ அது ரேர் ஆயிட்டோ இல்லயா சோ அப்போ அது ஒரு சூஸ் பண்ண முடியும் இது வந்து சூஸ் பண்ண முடியாது நாங்க எப்பவுமே ஏதோ ஒண்ணு சாப்ட்டுட்டே இருப்போம் அதனால கல்யாணத்ல போடுவாங்க இல்லையா பொங்கல் போடுவாங்க இல்லயா ஆ அது பிடிக்கும் வீட்ல செய்றது புடிக்காது கல் ஆமா அது கல்யாணத் செய்ற அந்த டேஸ்ட்டு வந்து அங்க நல்லா இருக்குனு இல்ல கல்யாணத்ல போற பொங்கல் பிடிக்கும் ஆமா
ம் ஆமா நாங்களு எவ்ளதா ட்ரை பண்ணி பாக்றோ பொங்கல் வந்து அந்த டேஸ்ட் வரவே மாட்டேங்குது அது எதனாலயோ தெரியல
இல்ல அதுதா சொல்வாகல்லயா அந்த நெய் அது இதல்லா அதிக ஆமா நெய்யும் அந்த இதெல்லா போட்டு அ நறைய போட்டு செய்வாங்க போல அதனால்தா அந்த கரெக்டான டேஸ்ட் வரும் ஆமா அது நம்மளுக்கு சொல்ல முடியாது எவ்வளோதா வீட்ல ட்ரை பண்ணாலு அந்த டேஸ்ட் வராது ஆமா கல்யணத்துக்கு போன மட்டுதா அந்
ஆமா நானு யூடியூப்ல்லாம் பாத்து எவ்ளவோ ட்ரை பண்ணிப்பாக்கன் ய பையனுக்கு வந்து பொங்கல் பிடிக்கும் பொங்கல் தேங்க்காசட்னி வந்து ரொம் புடிக் ஆ ம் அதனால நா எவ்ளவோ ட்ரை பண்ணி பாத்துட்டேன் வந்து அ அந்த டேஸ்ட்டு வரமாடேங்குது
ஆமா
ம்
அது ஒன்னு ரெண்டு நம்போ செய் என்ன செஞ்சாலும் அந்த டேஸ்ட்டு வராது இப்போ ஓட்டல் அ கடையில மட்டும் தா பூ வந்து ஒரு அளவுக்கு இட்லி வந்து ஓரளவுக்கு நல்லா இதாருக்கும் வீட்ல எது செஞ்சாலு ஓரளவுக்கு அப்டியே ஒரு மார்ராயிடும் டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதெல்லா அதா சொல்லுவாங்க இல்லயே ஒண்ணுன்னு நம்ம எது செஞ்சாலு கரெக்டா அது வராது
ஆமா ஏனா மாஸ்டர் வந்து சீக்ரெட்ருக்கு உம்
ஆமா இப்ப நீங்க ரெகுலரா வீட்ல டிஃபன் செய்றீங்கன்னா மார்னிங் என்ன செய்வீங்க எப்பமே டெய்லியு
மார்னிங் மோஸ்ட்லி இட்லி தோச சப்பாத்தி
செரி
பசங்கள கால்ல கெளப்பணுங்கிறதுனால உம் அதிகமா இட்லி தோசதா அ டப்பாடு வந்து ரெண்டு கால்ல சப்பாட்
ச்சேர் ச்செரி பூ
அந்த மாரி செய்வ் பொங்கல் ரைக்ச்சிலா காலேலப்
இப்ப நீங்க வந்து ஏனா அஅ அமா பஜ் எத்தன பேருக் சமப்பீங்க மார்னிங்கு ப ஏனா ஃபே ஃபேமிலியோட இருக்கீங்கன்னா எப்டி ஒரு ஆவ் பசங்களுக்கு சமைக்கணு உங்க ஹஸ்பண்டுக்கு வீட்ல இருக்கவ் அவ்ங்கள்க்கு எல்லா ஒரே சாப்பாடு தா ஒன்னே சாப்ட்ருவாங்களா அவங்களு தனி தனியா செய்ணுமா ஆளுக்கு
அப்டின் வந்தவ வெளில டோருவாங்க வந்து அ டென் டேஸ் ஒன்ஸ்தா வீட்டுக் வருவாங்க டுடேஸ் ஃபிஃப்ட்டீன் டேஸ் வன்ஸ் தா வில்லவ் வீட்டுக் வருவாங்க அவ்ங்க ட்ரைவர் அவ்ங்க அதனால அவ்ங்ளுக் க்கு அவ்ளவா இது பண்ணணு ப்ரிப்பேர் பண்ணோங்கறதுல்ல இப்ப எ பசங்களுக்கு எனக்கு சாப்பாடு கொதஞ்சு குடுப்பே எ மாமனார் ருக்காங்க மாமியார் இல்ல அவர் கொஞ்சு ஷுகர் பேஷன்ட்டுங்கறதுனால கொஞ்சோ ஸ்பெஷல் செய்ணு வேற ஒண்ணுல்ல
ஆமா ஓகே இப்போ நீ மார்னிங் வந்து ஐமி எதி இப்போ ஸ்டா ஸ்டாட் குக் பண்ண ஸ்டாட் பண்றீங்கனா எவ்ளோ நேத்துல முடிப்பீங்க அ மீன் எவ்ளோ நேரோ எடுத்துக்கு டோட்டலம் ஆ கிச்சன் விட்டு வெளிய வரத்து கிச்சனு விட்டு வெளிய வர்றத்து எவள் நேரோ ஆகு கேக்குறே
ஆமா காலைய்ல நா
ஆ சொல்லு சொல்லுங்
வந்து ஃபை தட்டி எந்திர்ச்சிருவே அதுக்கப்றோ வந்து
செரி
சாப்பாடு கால்ல சாப்பாடு என்ன சாப்பாடு மதியு என்ன சாப்பாடுங்கற பொறுத்துதா நா வந்து எவ்ளோ நேரு த்துல வெள்ல வருவாங்கறது ருக்கு
ஹாஹாஹா ச்செர் ச்செர் ஏன்னா நீங்க மார்னி டிஃபன்னு முடிச்சுன்ன மதியத்துக்குஸ் எ இது சமச்சு முடிச்சுர்ணு இல்லியா
உ ஆமா
ஓகே ஓகே மேம் இன்னிக்கி நைட் என்ன ஸ ஸி செஞ்சிருக்கீங்க ஸ்பெஷல் இன்னிக்கி
நைட்டு சப்பாத்தி செஞ்சே சப்பாத்தி சன்னா
ச்ச ச்சரி
ஆமா
ஸ்கூல் பசங்கள எப்டி நி ஆ பஸ் வந்து பிக் பண்ணிவோ நீங்க போயோ விட்டுட் வர்ணுமா
இல்ல நா ஆட்டோ வந்த்ரு ஆட்டோ ரெண்டு பேருமே ஆட்டோல போய்டுவாங்க இங்கிந்து ஸ்கூல் பாத்தீங்கன்னா அஞ்சி கிலோமீட்ரு அதனால ஆட்டோல போய்டுவாங்க
ஓகே ஓகே ஈவ்னிங்கு பு மார்னிங்கு பிக்கப்பு ஆட்டோவேயாவ் ட்ராப்பு அவங்களே பண்ணிருவாங்க இல்லையா
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அய் திங்யேந்து வீட்லேந்து அஞ்சி கிலோ மீட்ரு தூரோ அதனால வந்து தனியா போக முடியாது தனியானம் போ முடியாது ரெண்டு சைடு வந்து ஆறு ஒரு பக்கோ ஒரு பக்கோ காடாரு போ பசங்கள வந்து தனியா சைக்கிள்ள அனுப்ப முடியாதுங்கிறதுனால ஆட்டோலே அனுப்பிடுவே
இச்சரி
நீங்க பேசுங்க ஒரு நிம்ஷோ அ பசங்க பாத்தீங்கின்னா தம்பி லெவன்த்து படிக்கிறா பாப்பா நைன்த் படிக்கிறா
ஓகே ஓகே இப்ப நீங்க சமைக்கிறதுன்னா உங்கள்க்கு எ எந்த சமையல் ரொம்ப பிடிக்கும் ஐ மீன் பாரு உங்குள்க்கு புடிச்ச சமையலெது ம் ஹலோ
காலைல அவுரு கேக்கல
இது எதுக் பண்ற தான வீட்ல இங்க மழ வேற